வணக்கம்
வணக்கம் ன்னா பண்றீங்க?
நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க?
நானு சும்மாதா இருக்கே இப்பதா வீட்டு வேல முடிச்சுட்டு உக் காந்துருக்குறே இன்னு சாப்புல்ல சாப்டன்னு இனிமேதா
ம் நானு இப்பதான அம்மாலா வேலைக்கு போயிட்டாங்க அப்றோ இருக்க எ பாத்ரோ வீடெல்லா கூட்னே
ம்
சாப்புட்ணு இனிமேதா
ம் நாங்க இன்னைக்கி படிகேட்டு பெருக்க வேண்டிய வேல இருந்தது ப ல்லா வாடக வீட்ல இருக்றோல்ல அதெல்லா இப்ப போய் க்ளீன் ண்ணிட்டு இப்பதா வந்தே மேல
ம் சேரிங்
இனிமேட்தா சமைல் செய்ணு கொழம்பு இருக்குது ஆமா நா இன்னைக்கி லீவ் இல்ல ஸ்கூல்
அ அ
அதுக்காக லேட்டாதா செய்வோ மதிய சூடா செஞ்சு சாப்ட்டுக்குவோ
சேரிங்க
நீங்க செய்ய வேண்டிய எல்லா செஞ்சு வச்சுட்டு போய்ட்டாங்ளா அம்மா
ஆ அதெல்லா அம்மா செஞ்சு வச்சுட்டு போய்ட்டாங்க நா பாத்துற வெலக் பாத்ர வெளக்கி வச்சிருவே வீடு கூட்டி வச்சிருவே
ம்
அவ்வளதா அவ்வளதா அப்றமே ஃபோன் பாத்துட்டு அப்டியே படுத்துப்பே
அவ்ளோதானா வீட்ல
வீட்லலா ம்ஹூம் எந்த வேலயு செய்ய மாட்டோ அவங்கதா இந்த வேல அம்மா வீட்ல இருந்தாங்கனா இது செய்ய மாட்டே அம்மா வேலக் போயிட்டாங்கனா மட்டு அப்ற நமக்கே வீடு பாக்க ஒரு மாரி இருக்கு அதனால வந்து எல்லாத்தி ம் க்ளீன் பண்ணி வச்சுருவே
இல்ல பசங்கல்லா
நா வந்து காலேஜ் படிக்கிறே
அப்படியா செரி செரி சாரி அதுதா அ எத்தனாவது படி செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட்டா
செகண்ட் இயர்
ம் எங்க அண்ண பொண்ணு எங்க அண்ண பொண்ணு எங்க அக்கா பொண்ணு செகண்ட் இயர் தா படிக்கிறா
ஆ
எட்டர
ஆ சேரிங்கா இப்ப என்ன சாப்பாடு சமைக்கலாங்க
நா எதுனா கறி வாங்கி செய்லா இன்னைக்கு வெள்ளிக்கெழமல்ல
வெள்ளிக்கெழமை கறி வாங்கி செய்வீங்களா
ம்
புரியல நீங பேசுறது உட்டு விட்டு கேக்குது
நாங்க முஸ்லிம் பாய்
ஆ ஆ ஆ
வெள்ளகெழமதா கவுச்சி செய்யணுமே கண்டிப்பா
அப்டிங்ளா
ஆமா அதுதா எங்களுக்கு வெள்ளிக்கெழம ஆனா பண்டிக மாதிரி ஆமா அதுக்காக எ எப்பவுமே வீட்டுல கவுச்சி செய்யணும் நல்லா சாப்பாடு செஞ்சுர்னு குளிச்சிட்டு கிளிச்சிட்டு புது ட்ரெஸ் மாறி போட்டுக்கிட்டு தொழுணு
ஆ இது தெரியு இது தெரியு வெள்ளிக்கெழம ஆ தொழுவாங்கன் தெரியு ஆனா வந்து வெள்ளிக்கிழம தா நீங்க கறி சாப்புடனோன்று
அப்புடி இல்ல ஆப் சாப்புட்னுன்னு அவுஸ் சியம் கெடையாது இருந்தாலும் சாப்டுவோ அதுதா நல்லது நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பனும் நொல்ல எல்லா தொழுவிட்டு கிழி வுட்டு சாப்பணுல்ல மதிய நேரத்துல அதுக்காக அதுக்கா கவுச்சி செய்யாம நாள் கெடையாது இந்த நாள்ல செய்யக்கூடாது அப்டியெல்லாம் இல்ல எங்களுக்கு மெயினா கவுச்சி இருந்தாதா சாப்பாடே எறங்கும்
ம் ம் நாங்க வந்து வெள்ளிக்கிழம வந்து அறுப்பு செய்ய மாட்டோ
அப்டியா என்னா சாமி ஒங்களுக்கு ரொம்போ புடிக்கும்
எனக்கு வந்து முருகன்னா ரொம்போ புடிக்கும்
ம் கோயிலுக்கெல்லா அடிக்கடி போவீங்ளா
ம் அதெல்லாம் போவன் அப்பா சாமி பக்தி அதனால வந்து அவரு கூடயே இருந்திருந்து நானும் சாமிலாம் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டேன்
ஆனா உண்மதான நாங்கோ கடவுள் கிட்ட வேண்டுனா கண்டிப்பா அது ஆனா ஒடனே நிறைவேறாது ஆனா அந்த வேண்டுதல் என்னைக்குன்னாலும் நெறைவேறும் கண்டிப்
கண் கண்டிப்பா
ஆமா அது ஏன்னா நம்ம ஏதோ வேண்ட்னோன்னே ஒடனே நிறைவேறிடுன் சொல்ல முடியாது ஆனா நம்ம நேத் பாக்காத போது நறைவேறும் ஆனா நம்போ பரவால்ல ஆனா கடவுளு நானும் இப்ப நெனைக்கிறது இதுதான் வேணுன் னு கேட்டா அது வந்து ஒடனே எனக்கு நெ ஆனா நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு ஒரு எட்த்துல ஸ்கூல் கெடைக்கும் எல்லா சொன்னாங்கோ கெடைக்கே கெடைக்காத் உன் பொண்ணுக்கெல்லாம் அந்த எட்த்துல ஸ்கூல் என் பொண்ணா அஞ்சாவது படிக்கும்போது ஒரு வெள்ளம் செட்டி பெரிய ஸ்கூல் அது அது கவுவர்மெண்ட்டும் பிரோவோட்டும் கலந்துருக்கு ஆனா கொஞ்சோ தூரமா ஒடம்பு சரியல எனக்கு இ ட்டுட்டு போய் வுடுற மாரி ரொம்ப தூர தூரந்தான் ஸ்கூல் கெடைக்கும் நா யோசிச்சே இல்ல எனக்கு இந்த ஸ்கூல் சென்னை ப பதினேழு தா பதினேழு சென்னை பதினேழு இருந்தா கெடைக்காது கெடைக்காதுன்னு சொல்லிட்டேந் சென்னை பத்தொன்பது வேணும் அப்டின்னு இந்தாங்கோ அப்ப நான் என்னாப் பண்ண செரின்னு அஞ்சாவது முடிய போகுது எக்ஸாம் எல்லா முடியப் போது ஐயய்யோ எனக்கு கடைச்சுன்னோ கடவுள் கிட்ட நா வேண்டிக்னே இந்த கடவுள் கிட்ட ஐயோ அல்லாக் கிட்டதா அல்லா எனக்கு இந்த இடம் மட்டும் கிடைக்கணும் எத்தனை பேரு எனக்கு கெடைக்காது கெடைக்காதுன்ராங்கோ நீ எப்டியாவது இந்த ஒரு உதவி பண் அல்லா எனக்கு அப்டின்னு சொன்ன சேரின்ட்டு என்னா பண்ணாங்க என்னதா நீ தலை கீழா நின்னாலும் கெடைக்கவே கெடைக்காது எத்தன வாட்டி நாங்க முயற்சி பண்ணோ நாங்க படிக் படிசோங்கெல்லாம் சொல்லி வேற வேற ஸ்கூல்ல சேத்துட்டாங்க நான் யோசிச்சே ஏன்டா அப்ப வந்து எங்களுக்கு ரம்ஜான் மாசொ வந்துது அப்போ எக்ஸாம் லீவ் எல்லா முடிஞ்சிச்சு நானு என்ன பண்ண என் பொண்ணு கிட்ட சொன்ன அம்மா நீ நோம்பு இரு நம்பளுக்கு இந்த அ எடம் கெடைக்குன்றாங்க நீ நோம்பு இருன்னே என் பொண்ணு இன்னா பண்ணா செரி நோம்பு இருந்து ஒரு இடத்துல போய் நமாஸ் படிக்க அனுப்புவே அங்க போய் நல்லா படி ரிமா மனசார எதுவுமே வேண்டாத நானும் இதா வேண்டிருக்குரே நீயும் நம்மளுக்கு தேவ அந்த ஸ்கூல் பன்னென்டாவது வரை இருக்குது பக்கத்துலயே இருக்குது ரொம்ப தூரம் கூட நம்ம போணும்னு கெடையாது அப்டின்னு என்னாலயு அப்பப்ப இ ட்டுடந்து உட்டுட்டு ஒன்ன இட்டுன்னு போற அளவுக்கெல்லா என்னாலா ஒடம்புல தெம்புல்ல அப்டின்னு சொல்லிட்டே எனக்கு பிரச்சன ஒடம்பு பிரச்சன செரின்னு இன்னானா பண் நெனச்சாலும் செரின்ட்டு என்ன பண்ணாங்க நெறைய பேரு வந்து அந்த ஸ்கூல்ல எல்லாமே அந்த புள்ளி இது பண்ணி ஃபார்ம் பண்ண எக்ஸாம் எழுதுன எக்ஸாம்ல எல்லாமே பாஸ் ஆயிட்டா மறுபடியும் எக்ஸாம் பாஸ் ஆன கூட கெடயாது முஸ்லீம்ன்றதே அந்த எடத்துல மு நூறு சீட் எடு ப்பாங்ளா குழுக்கல்ல தா எடுக்கறது நீ என்னனா நெனச்சி மொத்தமா இது உண்மையான விஷ்யோ நா உங்கிட்ட சொல்ற என்ன பண்ணாங்க மூணு ஆ முஸ்லிம் என்றவங்களுக்கு மூணுதா ஆனா அங்க வந்து ஒக்கானுக்கிறவங்கோ முப்பது பேரு பாஸ் ஆயிருக்கிறா ங்கோ முப்பது நாப்பது பேரு முஸ்லிம் பாஸ் ஆயிருக்குறாங்க அந்த குழுக்கள்ல மூணு பேர்தா எடுக்கணு புரியுதா அப்போ நூறுல இ கிறிஸ்டினுக்கு இத்தன முஸ்லிம்க்கு இத்தன சீட்டு ஒதுக்குவாங்கல்ல அந்த மாரி போட்டுட்டு குழுக்கள்ல பேப்பர் மடிச்சி முப்பது பேர்ல நானா உக்காணுக்குற இன்னு புள்ளைங்களு நூறு சீட்ல நம்ப பொண்ணு பேர் எங்க வரப்போது
ம்
எதாவோ ஒதவி பண்ணோனுட்டு போய் உக்காச்சுதுலேருந்து உக்கானுக்கிற ஆனா பணக்காரங்கள்லா வந்து உக்கானுக்கிறாங்க என்ன ஏ எனக்குலா கடைக்கு கட கடச்சா கடைக்குது இல்லன்னா போது நான்தா அவுங்களே பேசிக்கிறாங்க ஃபோன்ல நான்தா வேணானு சொன்னல்ல இங்க நாப்பது பேரு உக்கானுக்கிறாங்க எங்க கெடைக்கு அதுலியு நூறு பேரு குழுக்கள்ல சீட்ட போட்டுட்டு நூறு பேர்ல நம்ப புள்ள பேர் வருமான்ட்டு அவரு பேசினுக்கிறாரு நா நெனச்ச ஐயோ இவங்கள்லா பார எப்டி உக்காந்துனு அசால்ட்டா பேசுறாங்க நம்பளுக்கு கெடைக்கணுன்னு நா வேண்டிக்கிட்டே உக்கானுருந்தம்மா உக்கான்னே இருந்து அப்பறமா என்ன பண்ண அதூ அந்த கார்டெல்லா எங்க கையில குடுத்துட்டாங்க அந்த உண்டியல்ல நம்பளதா போட்ணு பேர் எங்களெல்லா அப்டி போட்ட நா வந்து எடுத்துக்கிட்டு வந்து காட்னாங்க நா போட்டுட்ட போட்டுட்டு உக்கானுக்கிற மூணாவது குழுக்கள்லியு ஏ பொண்ணு பேரு வந்துச்சு எனக்கு சந்தோஷனா சந்தோஷ ஆனா நா ரொம்ப நாளா வேண்டுனது அந்த சீட்டே கெடைக்காதுனுங்க நான்தா சும்மா இருந்தா நா காசுல்லா ரெடி பண்ணி ச்ச நா வேற ஸ்கூல்ல சேத்துணு இது இவ்ளோ விஷ்யோ இருக்குதே இது கெடைக்காதுன்னு நா கடவுள்கிட்டையு வேண்டுன ஆனா உள்ளுக்குள்ள ஆனா நம்ப பொண்ணு மேல தப்பு இல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆயிச்சு இது குழுக்களுன்றதால குழுக்கள்ல எப்டி வருன்ட்டு நூறு சீட்ல மூணு சீட் டக் குனு ஏ பொண்ணு பேர சொல்ட்டாங்க எனக்குன்னா சந்தோஷோன்னா சந்தோஷோ கடவுள அவ்ளோ பெரிய விஷயத்த நடத்துனாருன்ட்டு அதுலேருந்து எது வெக்கினுமோ கடவுளுக்கிட்ட நா வேண்டாம இருக்க மாட்
ம் ம் ம்
புரியுதா கடவுள் மேல பத்தி எனக்கு
ஆ
நீ சொல்லு நா சொன்னது என்ன புடிக்கலையா
இல்லல்ல அப்டின்லா இல்ல
ம் உண்மையா என்னானு யோசிக்கிறீல்ல நீ படிச்ச பொண்ணுல்ல யோசிப்பல்ல காலேஜுல்லா முடிச்சிருக்குற
அப்டினு இல்ல எனக்குமே கடவுள் நம்பிக்க எல்லா இருக்கா ஒண்ணு வேண்ட்னோம்னா அது சீக்கி ரமா கெடைக்கலையோ இல்லையோ ஆனா அது ஒரு நாள் கெடைக்
கண்டிப்பா கெடைக்கும்மா நான்லா கடவுள் அததா நெனச்
நம்ம மனசு நம்ம மனசார வேண்ட்னோம்னா எதா இருந்தாலு
கண்டிப்பா ஆனா எல்லாரு சொல்றாங்க கடவுள் கிட்ட வி இல்ல எல்லாரு சொல்லிருக்குறாங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லா கடவுள்கிட்ட வேண்டுனா நடக்கு நடக்குன்ட்டு அத ஒரு இது எனக் கு நா எல்லாருட்டையு சொல்லுவ ஆமா கடவுளா இருக்குறாரு எங்க வீட்டு ஃபேமிலல்லா கொஞ் தங்கச்சிங்கெல்லா சொல்லு ஆமா நீதா இதேதா சொல்லினுக்கிற கடவுள்கிட்ட வேண்டுனா கெடைக்கு இது ஆனா நா நெறைய விஷ்யோ வேண்டிருக்கிறேம்மா நெறைய விஷ்யோ நடந்துருக் அதுக்காக எனக்கு கடவுள்னா ரொம்போ புடிக்கு நெனைக்காத நாள் இல்ல ஆனா நெனைப்ப இது வேணு அது வேணு ரொம்ப தொல்ல பண்ண மாட்ட முக்கியமானது இது வேணு அது வேணுன்னு கேப் நெறைய சின்ன சின்ன விஷயல்லா ஐயோ இது வேணு அது வேணுட்டு கேக்கவே மாட்ட
ம் ம் ம்
ஆ ஓ இ சும்மான்ன நம்ப கடைக்குதுன்ட்டு இது இது கேட்டின்லா நா இருக்க மாட்டே முக்கியமான பெரிய விஷயோ இதுதா நடக்கணுன்னா ரொம்ப மனது கஷ்டமாந்தா நடக்கு அதே நேரோ ஒடம்பு சரியில்லாது ரொம்ப சீரியஸா இருந்தே எல்லாரு டாக்டரு வந்து இவுங்கல்லா பொழைக்க மாட்டாங்க எற் றந்துருவாங்கோ அப்டின்னு சொல்லிட்டாங்க என்ன எல்லா ஏ புரோட்ல பாத்து பாத்து நெறைய பணோ ஒரு ஆறு லட்சருக்கிட்ட செலவு பண்ணே அப்புறமா ஜி ஹெச்க்கு எடுத்துட்டு போய் அதா ராஜீவ்காந்தி நகர் மருத்துவர் சொல்லுவாங்களே பெரிய ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரில கூட சேத்துட்டு சொன்னாங்க அவங்கல்லா என்ன ஆனா இது வரைக்கு எங்கிட்ட யாரு சொல்ல புரோட்லல்லா மறச்சிதா சொல்லுவாங்கல்ல யாருட்டயு சொல்லல ஆனா கவுர்மெண்ட்ல மட் டு ஐயயோ இவங்க ரொம்ப இதுவா இருக்கிறாங்க பொழைக்க மாட்டாங்க இவங்கெல்லா அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்ப கூட நா நனச்சே கடவுளே என்ன பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மனசுக்குள்ளயே நெனச்சே பேச கூட முடியாது என்னால ஆனா இந்த விஷயத்த நா கண்டிப்பா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு இன்னிக்கி நைட்டே இவங்க தாங்கறதே வேஸ்ட்டு அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்ப நனச்சே கடவுளே எனக்கு ஒரு பொண்ணு இருக் கு அதுக்கு நா எதுமே பண்ணவே இல்லையே அது சரியா நானு வா வளக் கக் கூட இல்லையே சரியா எதுவுமே பாக்கலயே படிக்கவு வைக்கல எதுவு பண்ணலயே சின்ன வயசுலயே எ பொண்ண விட்டுட்டு போயிடுவேனா எ பொண்ண நா எப்டில்லா பாக்கணுன்னு ஆசப்பட்டனே ஆனா நெறைய ஆ ச நம்போ புள்ளய எப்டிலா வளக்கணுன்னு ஆசப்பட்டனே இதெல்லா நெறைவேறா தான்ட்டு மனசுக்குள்ள நெனச்சேம்மா நீ இன்னான்னா நெனசிக்கோ அந்த நைட்டு் அவர் போயிடுவேனாரு மறுநாள் அப்டி நல்லாதா இருக்குறே அப்புறமா டாக்டர் வந்து பாத் துட்டு மறுபடியு ஒடனே கட கடன்னு ட்ரீட்மெண்ட்லா பண்ணி நல்லா பண்ணி ஆ டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சி அமிச்சி ஒரு ரெண்டு மூணு வருஷோ இருக்கு நா
ம் ம்
கடவுள் கிட்டதான இருக்கு நம்பொ யா டாக்டரே சொல்லி கூட நா பொழச்சி வந்துட்டே அதுக்காக கடவுள் தா எனக்கு மு கேப்போ எது வந்தாலு அவர்ட்ட நெனைக்காம இருக்க மாட்டே
சந்திப்பா
ம் அதுதா கடவுள் இருக்கிறாரு ஆனா கண்டிப்பா எங்க இருக்கறாரு ஆனா நீ சொன்ன மாரி மன சார வேண்ட்னு சும்மா கடவுள் கிட்ட எதோ இது மனசு மனசுக்குள்ள எந்த கெட்ட புத்தி கெட்ட எண்ணோ அந்த மாரி எதுவுமே நெனைக்காம கடவுள் கிட்ட இதுதா நம்ப கெட்டத நெனைக்க கூடாதுல்ல நல்ல ல விஷயமா யாரையு நானு அந்த மாரி நனைக்கவே மாட்டே யார்ன்னா பேசலனா நா ஐயோ அவங்க இப்படியானா நெறைய பொய் பேசுறவங்க அந்த மா துரோக பண்றவங்கல்லா இருக்குறாங்க அவங்களல்லா பாத்துட்டு கூட அவுங்கவந்து மறுபடியு நல்லா பேசுனாங்கன்னா பேச் சிருவே ஆனா ஐயோ இதுங்கள்லா இப் டி இருக்குதுங்களேன்னு மனசுல நெனச்சிட்டு அப்பறமா கூட அவங்க எதனா கஷ்டப்பட்டா ஐயோ ஏ அவங்க கஷ்டப்படுறாங்கன்டு அப்டியே ம எல்லா நல்லா இருக்கணு அப்டின் நா மனசார நல்லது வேண்டுனா கண்டிப்பா நடக்கு அது எந்த கடவுளா இருந்தாலு
கண்டிப்பா கண்டிப்பா செரிங்க தோழி நமக்கான நேர முடிந்தது நம்ம அடுத்த இணைப்பில் இத பத்தி தொடர்ந்து பேச்லா